ஹலோ ஆ வணக்கம்மா நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே
ஆ வணக்கம்மா நா ரொம்பவே நல்லா இரு க நா இப்ப கடெக்கி மார்க்கெட்டுக்கு சும்மா ப ஜாமான்லா வாங்க போனே அப்ப பாத்தே நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல நறையா முட்டாய் வகைகள் ல்லா இருக்கூல்ல அதெல்லா வித்தாங்க ஒடனே உங்க ஞாபகொந்தா வந்துது நீங்க ஸ்கூல் படிக்கிற டைய்த்துல ரொம்ப விரும்பி விரும்பி அதெல்லா வாங்குவீங்க இல்ல
ஆமா ஆமா அந்த அக்கா சாலையோரத்துல இருக்க க கடைகள்ல நம்ம பள்ளிக்கூடத்து போயிட்டு வரும்போதே ஆ போயிட்டு வரம் போ நெறைய கடையெல்லா வெச்சிருப்பாங்க அந்த பாட்டி கடையெல்லா வெச்சிருப்பாங்கல்ல அம்பது பைசா முட்டாயி
ஒரு தேன் மிட்டாயா இருக்கட்டு அந்த அ ஒரு சின்ன சுருள்ல்ல வெச்சிருப்போம்ல அதெல்லா ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கல்ல உங்கள பாத்ததுமே அதுதா எனக்கு நெனப்புக்கு வந்தது நீங்க தேன் மிட்டாய் ரொம்ப விரும்பி சாப்டுவீங்கல்ல அப்ப
ஆமா தேன் மிட்டாயு அப்புறோ அந்த பால்கோவா இருக்கு தெரியுமா அம்பபைசா பால்கோவா ஒரு ரூவா பால்கோவா அதெல்லா ரொம்ப புடிக்கு
சரியா சொன்னீங்க இப்பெல்லா நம்ம கடையில போயிட்டு கால் கிலோ அர கிலோன்னு பெரிய பெரிய கடைல வாங்குனாலு அங்க நம்ம அம்பது பைசாவுக்கு அந்த உருண்டையா வாங்குவோல்ல அந்த பால் கோவா டேஸ்ட் வரவே மாட்டதுல்ல
ஆமா அந்த ருசி ருசி வரவே மாட்டேங்குதுல ஆ பின்னாடி எல்லா அழகாயிட்டுருக்கோ
ஆமா நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு பாட்டி சின்னதா வடகட வெச்சிருப்பாங்க இல்ல சின்ன சின்னதா ரொம்ப சின்னதா இருக்கு ஒரு வட ஒரு ரூபான்னு விப்பாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும்ல அதுல முருங்க கீரை எல்லா போட்டு செய்வாங்கல்ல
ஆமா இப்போ உள்ள வடை எல்லா சாப்புட்றதுக்கு நல்லாவே இருக்காது அப்பல்லா நல்லா இருக்கு
அப்ப இருந்த மிட்டாய் ஐட்டங்கள்ல உங்களுக்கு என்ன ரொம்ப புடிக்கு
இந்த செங்கல் முட்டாய்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா கமர்‌ கட்டு
ஆ அது இல்ல இன்னொன்னு செங்கல் முட்டாயினு சொல்லிட்டு செங்கல் கலர்லயே இருக்கு பால்கோ மாதிரியே தா இருக்கு
ஆமா அதுவு உங்களுக்கு ரொம்ப புடிக்குமா
ஆமா அது நல்ல புடிக்கு ஆனா அதெல்லா இப்போ பாக்குறதே பாக்கவே முடியமாட்டேங்குது
சரியா சொனிங் அது மாதிரி நம்ம ஜவ்வு மிட்டாய் சாப்டுவோல்ல ஞாபகோ இருக்கா ஜவ்வு ஜவ்வு மிட்டாய வாங்குனா அது ரோஸ் கலர் இருக்கு அத வாயில போட்டு மென்னுட் சே அப்றோ வாயே சேப்பாயிடும்ல அது லிஸ்டிக் மாரிதா நம்ம போட்டுப்போம்ல
அது ‌ தே அந்தா ஆனா இப்ப அந்த ஜவ்வுமிட்டாயி இருக்குது ஆனா என்னன்னா அந்த அளவு டேஸ்ட் வர்ல அந்த காலத்துல உள்ள டேஸ்டி இப்ப வர மாட்டேங்குது
ஆமா செரியா சொன்னீங்க நா கடைக்கு போறப்ப எள்ளுருண்டய வாங்குன நம்ம வாங்கும்போது எள்ளுருண்ட நல்ல மொறு மொறுன்னு இருக்கும்ல டேஸ்ட் டா இருக்கு நல்ல எள்ளு வாசமா இருக்கு இப்ப அந்த மாதிரி இல்லங்க
இப்ப ஏதோ வேற ஏதோ வந்து நெறைய கலப்படோ எல்லா இப்ப பண்றாங்க
ஆமா வேற உங்களுக்கு நம்ம குழந்தை பருவத்துல செஞ்சி சாப்டதுல எந்த உணவு உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
கடையில வாங்கி சாப்றதுலயா
ஆமா
அதுல நா வந்து செங்கல் முட்டாய் அந்த மாரி சொன்னல்ல செங்கல் முட்டாய் பால்கோவா ஆ அப்றோ வந்து தேன் முட்டாய் இந்த சின்னதா ஒரு கவர்ல புளிப்பு முட்டாயின்னு சொல்லி வெச்சிருப்பாங் புளி முட்டாய்
ஆமா அதுலயே நம்ம ஸ்கூல்ல சுதந்திர தினம்லா ஆம் புளிஜாம் ஆமா அது நல்லா இருக்கு எலந்த பழத்துல செய்வாங்கல்ல எலந்த ஜாமு அதுவு நல்லா இருக்கு அப்பறோ நம்ம ஞாபகம் இருக்கா நம்ம ஸ்கூல்ல ஏன்னா சுதந்திர தினத்துக்கு உன்குடையே சுத்துனதுக்கு கொடியேத்துனதுக்கு அப்பறோ கொடுப்பாங்கல்ல ஆரஞ்சு மிட்டாய் அதுல அஞ்சு மிட்டாய் ஆறு மிட்டாய்னு எண்ணி குடுப்பாங்க அதுக்கு வெயிட் பண்ணிட்டு அந்த நினைவுகள்ல்லா இருக்கும்ல
ஹஸ்பேண்ட் வந்து ஒர்க் பேர் வந்து ஃபூரூட்டி ஃபன்னு சொல்லி நெனைக்கிறேன் ஃபூரூட்டி ஃபன் இல்ல கேண்டி மேன்னா இருக்கும்
ஆம்மா
ஆ ஆ அந்த மிட்டாய எல்லா நல்லா இருக்கும்
த்துல ரொம்ப மறக்க முடியாத நினைவு மகிழ்ச்சின்னு எதாவது இருக்கா நம்ம ஸ்கூல் படிச்சபோது
ஸ்கூல் படிக்கிறவ ஸ்கூலை கட்டடிச்சுட்டு போய் அந்த நேர் கடையில பாட்டி கடையில போய் முட்ட வாங்கி தின்னது தான் ஞாபகம் இருக்கு
ஆமா அதே மாதிரி நம்ம மதியம் உணவுங்கும் போது எல்லாரும் ஒன்னா வட்டமா உட்காந்துட்டு டிஃபன் பாக்ஸ் தொரந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க நம்ம வீட்டு சாப்பாடையே நம்ம சாப்ட மாட்டோம் நம்ம டப்பாவ டப்பாவை தோறந்துட்டு அந்த மூடியில வந்துடாடு அடுத்தவங்களோட சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கிள்ளி எடுத்துவப்போம்ல அந்த நினைவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்
ஆமா கண்டிப்பா
ம் நம்ம சாதம் வைக்கும் போது ஒருத்தர் வைக்கிறதா ஒன்னொருத்த வங்க நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம்ல்ல யார் வீட்டு உணவா இருந்தாலும் அப்டியே சாப்பிடுவோம் ஆமா அதுலயு நா என்னோட ஃரெண்ட்ஸ்ட்ட எல்லாம் என்ன பண்ணுவேன்னா அவங்களோட சாப்பாடெல்லா அந்த இண்ரவல் பிரேக் இருக்கும்ல்ல அப்பயே எடுத்து தெனுக்கு பசிக்குதுடின்னா என் ஃப்ரெண்டு சாப்பாடு உடனே கொடுத்துருவா அவ சாப்பாடுனா அப்பயே சாப்ட்டுவேன்
நானு தான் அதே மாதி தான் கா மத் சாப்பாடு வந்து மத் மத்தியானம் கொண்டு போறது மத்தியானத்துக்குன்னு சாப்பாடு கொண்டு போறது ஆனா அந்த இடர்வல் டைம்கே சாப்டுறது
ஆமா அதே மாதிரி சாந்திர நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வர மட்டும் வெயிட் பண்ணிட்டு எல்லா ஒன்னா வரிசலா பேசிக்கிட்டு போவோம் அதுல ரெண்டு பேர் கூட சைக்கிள் வச்சிருந்தாங்க ஆனா நம்ம அவங்க சை க்கிள் ஓட்டக் கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோடயே சேந்து நடக்க சொல்லி நம்மளோட எல்லா பேக்கயு அவ சைக்கிள்ல வச்சு நம்ம தள்ளிட்டு வர சொல்டுவோ இல்லயா
ஆமா
அதெல்லா ஞாபக இருக்கா ஒங்களுக்கு
ஆமா ஆமா அதெலா அந்த காலோ இந்த காலத்துல யாருமே இப்ப உதவி பண்ணவே மாட்டேங்றாங்க
செரியா சொன்னீங்க அதே மாதிரி ம் ஆ நம்ம மேக்ஸ்மிஸுக்கு ஹோம் ஒர்க் எழுதுலனா வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருப்போல
மேக்ஸ் மிஸ்ஸு மட்டுமில்ல எல்லா மிஸ்ஸுக்குதா ஹோம் ஒர்க் வீட்டு பாடம் தருவாங்க நம்ம செய்யாம போயி அ அடுத்த நாள் போயி அடிவாங்றது
பத்து நாள் லீவ் விட்டுட்டாங்கனா பத்து நாள் லீவையுநம்ம முழுசா என்ஜாய் பண்ணிட்டு கரெக்டா ஸ்கூல் தொறக்கற அன்னக்கு மொத நாள் தான் ஏன்னா நம்ம அப்பல்லா வந்துட்டு நமக்கு கொஸின் பேப்பர ஃபுல்லாக எழுதிட்டுரணு சொல்லிடுவாங்கல்ல எக்ஸாம் முடிஞ்சோன நீங்க எந்த சாருக்கு ரொம்ப பயப்படுவீங்க
நா எங்க இங்கிலீஷ் டீச்சருக்கு தா நல்லா பயபடுவே
ஆமா அவுங்க வேற கிளாஸ்ல வந்து நமக்கு ரூல்ஸ் போட்ருந்தாங்கல்ல இங்கிலீஷ்ல தா பேசணுன்னனு
ஆமா ஆமா அது மட்டுஇல்லாம கிராமர் எடுத்து உ உ ம் ம் கிராமர் எடுத்து அவுங்க எடுப்பாங்க ஆனா அது கிராமர் ரொம்ப மண்டைல ஏறவே செய்யாது
ஆமா அந்தமாரி நினைவுகல்லா நெறையாவே இருக்கு அடுத்தடுத்து நம்ம இந்த ஸகூல் அனுபவன்னா பேசிட்டே போலா வேற நம்ம அது மாதிரி ஈவ்னிங் டியூஷன் போனோல அங்கேயு ஜாலியா இருந்துதுல்ல
ஆமாமா
ம் வேற என்ன விஷியங்கள் ஒங்களுக்கு ம் ஆமா ஒங்க ஸ்கூல் படிக்குபோது ரொம்போ மறக்க முடியாத நினைவுன்னு ஏதாது இருக்கா ஒரு விஷியோருந்தா சொல்லுங்ளே கேக்குற
மறக்க முடியாத விஷியனா எனக்கு அவ்ளவா ஞாபகோ இல்லிங்க
ம் எனக்கு நெறைய விஷயங்கள் எனக்கு ரொம்பவே ஞாப கொ இருக்கு நாங்க வந்துட்டு ஒரு எடத்துக்கு வந்து இப்டி ட்ரெயின்ல போயிதா போற மாதிரி இருக்கு அப்ப அத கூடதான நானு ஒங்கள பாத்தனே நம்ம போறப்ப வந்துட்டு காலல ஏழர மணிக்குல்லா ட்ரெயினு
ஆமா
பறந்து பறந்து போயிட்டு நா வந்துட்டு ட்ரெயின புடிக்குறதுக்கு ஆ போகணு நா என்ன பண்ணுவே ஆறு மணி வரைக்கு படுத்து தூங்கிட்டு அம்மா சாப்பாட்ல்லா செஞ்சிடுவாங்க குளிச்சிட்டு கால சாப்பாடு கூட சாப்டாம ட்ரெயின புடிக்கிறதுக்கு ஓட்றது இங்கேர்ந்து ட்ரெயின் மூவ் ஆயிடு அப்ப ஒரு தடவ நா வந்துட்டு தடுக்கிட்டு விழுந்து ஏ செப்பல்லா வந்துட் டு அறுந்து போயிட்டு எல்லாரு வேடிக்க பாத்துட்டாங்க அப்ப எனக்கு அழுவலாவு ஆயிட்டு அப்பதா முடிவு பண்ண இனிமேல் நம்ப ட்ரெயினுக்கு லேட்டாவே போ கூடாதுன்ட்டு ஆனா மறுநாள்லேந்து லேட்டாதா போவ
நேரத்துக்கு போனு
ஹாமா அது எனக்கு ரொம்பவே நல்ல அனுபவமா இருந்துது ஏன்னா ஸ்கூல் படிக்கு போது ஃபுல்லாவுமே ட்ரெயின்ல போற மாரிதா இருந்துது வேற என்னென்னல்லா ஒங்களுக்கு சாப்பாடுல ரொம்ப புடிக்கு எந்த உணவு நீங்க ரொம்ப நல்லா சமைப்பீங்க
நா சமைக்ரதா நா எனக்கு அவ்ளவா சமைக்க தெரியாது ஆனா ஓரளவுக்கு மீன் கொழம்பல்லா நல்லா வப்ப
ஆ ஒங்க சைடு மீன் கொழம்பு எப்டி வைப்பீங்க சொல்லுங்களே
எங்க சைடு வந்து தே தேங்கா இருக்குல்ல தேங்காவ வந்து அரைச்சு
ம்
தேங்கா அதுகப்பறொ வந்து வத்தல் மொளகு மஞ்சப்பொடி ம் ஆ வந்து ம அது மஞ்சப்பொடி வேற மல்லிப்பொடி மல்லிப்பொடி போடதுன்னா போடு இல்லாட்டா வேண்டா
ஆ புளி சேப்பிங்க்ளா
ஆ அரைக்கபோ புளி சேக்க மாட்டோ
ஓ செரிங்க ஓ மசாலா அரச்சி கொழம்பு வப்பீங்களா சேர் சேரி ம்
அதுக்கப்றோ அரச்சிட்டு அத வந்து ஒரு சட்டியில ஊத்தி அப்றோ வந்து புளி வந்து கோர வச்சிருப்போம்லா தண்ணி ஊத்தி அதயு ஊத்தி அப்றோ வந் பச்ச மொள நாலு பச்ச மொளவு வேற தக்காளி அப்றோ வந்து வெந்தயோ இருக்குல்ல முழு வெந்தயோ அதயு அப்டி போட்டுட்டு கொஞ்சோ கறிய நல்லா கொதிக்க உட்டுட்டு அப்றோ மி கொ நல்ல கொதிச்சன்ன மீனு மீன போட்டு அப்றோந்து க கறி வந்து கொஞ்சோ வத்த அளவு வரும்ல வத் ர அளவுக்கு
ஆமா
அந்த மாரி வந்தோனே எடுத்துருவோ ஓ தேவயான அளவு உப்பு போட்றது நீங்க எப்டி வப்பீங்க
ம் சேரி எனக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைனா ரொம்ப புடிக்கு அடிக்கடி செய்வ அதுதா நா ஸ்கூல் போறப் யு வாங்குவ ஆனா எனக்கு வெக்கமா இருக்கு போயி கூட்டத்துல வாங்கன்ட்டு அதுக்கப்றோ நா வீட் லயே செய்ய சேத்துட்டு நல்லா செஞ்சுட்டே அதே மாரி நம்ம பானிபூரி வாங்குவோம்ல ஸ்கூல் படிச்சுட்டு வரும்போது ஞாபகருக் ங்கி அந்த பானிபூரிய விட அந்த பூரியில வந்துட்டு பானி ஊத்தி குடுப்பாங்கல்ல அப்டியே முழுசா வாய தொறந்து உள்ள வச்சு முழுங்கறதுக்கு அது சுத்தி புத்தி பாத்து யாரு பாக்குறாங்களானு பாத்திட்டே இருந்து யாரு பாக்காத டைமா பாத்து நல்லா ஆணு வாய பொழந்து அந்த பானி புரிய சாப்டுவோம்ல அதெல்லா ரொம்ப ஜாலியா இருக்குல்ல
ம் வந்தன இந்த அந்த காலமா இப்ப திருப்பி வருமா இருக்கு
ஆமா அந்த ரெட்ட ஜட போட்டுட்டு போனதாது இருக்கட்டு நம்ம அப்பல்லா செம்பருத்தி பூவ கூட ஆசப்பட்டு வச்சுப்போ இல்லையா பூவலாகட்டு தலையில பூ வச்சுட்டு ஸ்கூல் போறது இங்கேருந்து வாசல்க்கு போனோனா பீட்டி சார் அடிப்பாங்கட்டு பூவ எடுத் தர்றது இந்த மாரி ரொம்ப சரியா சொன்னீங்க நா நகோ வெட்டிருக்கனு இல்லன்னா பீட்டி மிஸ் வந்துட்டு க பெரம்பாலயே அடிப்பாங்கள்ள நம்ள
அதுவு தனியா கூப்ட்டு வச்சு அடிக்க மாட்டாங்க அசம்பளியில கூப்ட்டு கூப்ட்டு வச்சு அடிப்பாங்க
ஆமா அதே மாதிரி சுடிதார வந்துட்டு நம்ம இருக்கமா புடிச்சிருந்தா கூட அடிப்பாங்கல்ல யூனிஃபார்ம சால வந்து இப்ப நல்ல பெருசா போடணு அதாவது சின்னதா மடிச்சிட கூடாது அ அந்த மாதிரிலா கண்டிஷன் இருந்ததுல்ல ஆனா அந்த காலத்துல நம்மள என்னதா கட்டுப்படு த்னாலு அதுக்கு ந மு நல்ல ஒழுக்கங்கள கத்து குடுக்கனுதனோ சொல்லணு இப்ப நம்ப இந்த அளவுக்கு ஒரு பயத்தோட ருக்கோ ஒரு நல்ல விஷயங்கள பின்பற்றோம்னா அதுல நம்ப ஸ் கூல்ல ரொம்பவே ம நல்ல ஒரு பங்காற்றுனுச்சு இல்லையா
ஆமா ஆமா ஆனா அந்த நேரத் துலன்னா அது வந்து அவங்க சொல்லாம நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கு
ஆமா அப்ப நம்ம வெறுத்தோ ஆனா இப்ப வந்து அவங்க பண்ணது ரொம்பவே சரின் தோணுது அதுலயு எங்க அம்மா இருக்காங்களே நா ஏதாவது தப்பு பண்ணணா உங்க டீச்சர்ட்ட மாட்டி விடுவேனு சொல்லியே என்ன மெரட் ட்டி மெரட்டி எல்லா பண்ண வப்பாங்க ஆ நா சமீபத்துல நம்ம ஸ்கூல்ல வேல பாத்த ஒரு டீச்சர பாத்தே ஆனா அவங்கள வந்து எனக்கு இப்ப சாதாரணமா என்ன பாத்து சிரிச்சுட்டு போனாங்க ஆனா சின்ன புள்ளைல அவங்கள்ட போய் பேச நா ரொம்ப தயங்குவே ஒரு நோட்ல ஒரு கையெழு த்து போய் டீச்சர்ட வாங்கிட்டு வரணும்னா அவங்க ள டீச்சர்ஸ்ல்லா இருப்பாங்கள ஒரு ரூம்ல அங்க வாச ல்ல நின்னுட்டு அவங்க பாக்கவே ஆமா தயங்கி தயங்கி நிப்பே இப்ப பார்த்தா அவங்க சர்வசாதனமா கிராஸ் பண்ணி போறாங்க அவங்க பார்த்த நம்ம எப்டில்லா பயந்துருக் க்கோ அந்த மாதிரி யோசிச்சே
இப்ப பார்த்தனால பேசிட்டு போறாங்க எடுத்து
ஆமா நல்ல பல நல்ல விஷயங்கள நம்ம பேசிட்டு இருந்தா எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தேது து நம்ம உன்னு ஒருத்துதா உங்களுக்கு கால் பண்றே
ஆ சரி